ஹலோ
ஆ வந்துட்டீங்ளா வீட்டுக்கு
கேக்குதாமா
ஆ கேக்குது உங்குளுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது கேக்குது இப்பதா டூஷன்லந்து விட் விட்டுட்டு வந்தே சின்னவன சேரி அப்ப பேசம்போதே பாதில வச்சிட்டு போயிட்டேனே அப்டின்ட்டு தா இப்ப கால் பண்ணே செரி செரி அண்ணா வேலைக்கு போனாங்ளா இல்லையா அத கேக்கணுன் நெனைச்சே தண்ணி இல்லன்னியே எப்டி வேலைக் போனாரா இல்லியா
அவரு கெளம்பிட்டாரு இங்கே தண்ணி ஊத்தினா ஒன்னு பிரச்சன இல்ல ஆ இல்லன்னாதா அவரு இ இருந்து எதாவது கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாரு இங்கே விட்டாங்க இல்லையா நல்லா பிரச்சன இல்ல
சேரி சேரி சேரிப்பா சேரிப்பா பசங்க வந்துட்டாங்களா அப்ப போம்போது தோட்டத்துக் போயிரு இருக்காங்க நீங்களா வந்துட்டாங்களா
ஆமா எல்லா விஷயங்களும் வந்துட்டாங்க சரி அவுங்களுக்கு சாப்பாடு எதாவது செய்லாமேன் சொல்லி ஒருத்தன் சப்பாத்தி கேட்டா இந்தா செரி மாவ பெசஞ்சுட்டே இருக்கே ஒருத்தனுக்கு பூரி வேணுமா எல்லா லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அதுல்லாம முட்ட பொரியல் கேட்டா இன்னி க்கு அமாவாச டா இன்னைக்கு செய்ய வேண்டா இன்னொரு நாள் செஞ்சிக்கலா நாளைக்கு செஞ்சிக்கலா அப்டின் சொல்லி வச்சிருக்கே இந்தா ஓ தக்காளி குருமாவு அந்த மாரி எதாவது செஞ்சுட்டு சப்பாத்தி செய்யலானு சொல்லி யோசன பண்ணி
நம் அவங்ககிட்ட விட்டுட்டோனா அவங்க மெனு ஹோட்டல்ல இருக்க மெனுவ மிஞ்சியேதா நம்ம கிட்ட கே இருப்பாங்க இங்கேயு அப்டிதா நேத்து அப்டிதா என்ன பண்ண மத்யா ன்ன சாப்ப தயிர் சாதமு பன்னீர் சிக்ஸ்டி ஃபையு பண்ணே அது கொஞ்சோண்டு அந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபை பொறிக்காதது ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டே ஆ நேத்தா அண்ணா வந்துருந்தாங்க சின்ன அண்ணா சிஸ்டம்ல கொஞ்சோ ஃபால்ட்டு சொன்னேருந்தே வந்து பாக்கர்துக்கு வந்தாங்க பாத்துட்டு போம்போது து அம்மாவ பாக்கப்போ அம்மாவ அம்மா அண்ணா கூட சின்ன அண்ணா கூட தா இருக்காங்க அங்க போறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு வெச்சதுதா அது ஒரு டப்பால போட்டு குடுத்துட்டு ஒரு பப்பாளி பழோ இருந்துது எடுத்து குடுத்து எத்துட் போய் அம்மா கிட்ட குடுமான் சொல்லி குடு த்தனுப்புச்சுட்டே
ம்
இவே நைட்டு வெளாடியினே முடிச்சுட்டு வந்துட்டு ஏனா நைட்டு டின்னர் வந்து பொங்கல் அது எறங்கவே எறங்காது தலைவருக்கு அது எனக் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இப்பயே வேணுனு ஒரே ஆடோ நா எனக்கு மு முடிலடா ரொம்ப ஒடம் முடில ஒருமா ஃபீவர் வரா மாரி ஆயிடுச்சு நா வந்து படுத்துட்டே இவே நேத்து நா வெரதோ வேற நைட்டு தா சாப்டுவேனா நேட்டு சாப் விட்டுட்டோன்னு அவ்ளோதா முடிஞ்சிச்சு சாப்பிடாம எவ்ளோ வேணாலு செய்யலா போல இருக்கு சாப்பிட்டோ ஒடனே ஒண்ணுமே பண்ண முடில அவ்ளோதா சாப்ட்டோன்னே வந்து படுத்துட்டே நானே பொரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையு போட்டு பொறிச்சு தீய வெச்சு பாதி சாப்ட்டுட்டு மீதிய அப்டியே வெச்சுட்டு தீஞ்சிட்ச்சுன்னா சொன்னா நா திட்ட போறேன் சொல்ட்டு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு வந்து படுத்துட்டாரு காலைல எழுந்து போய் பாக்குறே அது அப் அப்டி இருக்கு வாயில வைக்கவே முடியல அப்டியே பன்னீர் ஓவர் குக்காயு கல்லு மாதிரி ஆயிடுச்சு
எப்டியோ உங்களுக்கு வேலய மிச்சபடுத்திட்டான்ல
வேலைய மிச்சம் பண்ணானா பொருள வேஸ்ட் பண்ணி வச் வச்சிருக்கா அது எவ்ளோ பன்னீர் எவ்ளோ ரேட்டு விக்குது அத போய் வேஸ்ட் பண்ணி வச்சுடுறா என்ன ஆ என்ன பண்றது நம்ம நம்ம பாத்து பாத்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி
ஏதாச்சு ஒன்னு சாப்புட்ணுனு சொல்லி தோணுச்சுனாக்க அதுனாலயே இருப்பாங்க சில பசங்க ஏதாச்சு ஒன்னு சாப்புடுனுனு சொல்லி அவுங்களுக்கு தோணுச்சுன்னாக்க அதே ஞாபகத்திலே இருப்பாங்க அது எந்த சாப்பாடு செஞ்சாலு சாப்டவே மாட்டாங்க
அதேதா அதுக்கப்றோ அந்த பொங்கல் அவசர அவசரமாட்டு இத்னனோண்டு வச்சு சாப்ட்டுட்டு அந்த பன்னீர பொரிச்சு நாசரம் பண்ணா சரி என்ன பண்ண முடியு கொழந்த பண் டா என்ன காலைல எழுந்து திட்டவா முடியு
அவங்கள கொஞ்சோ பயமுர்த்தி வெய்ங்க என்ன யாரு இல்லாதப்ப எண்ண எண்ணக் கட்ட விட்றதெல்லா கொஞ்சோ இதான இருக்கனு
அதுதா பயோ பா எண்ண இல்லதா இவன் போய் வேல பாத்ததுதா பயஞ்சுட்டே இருந்தே ஆ னா எப்டியோ பண்ணிருச்சு சின் பெருசு அப்டிதா சின்னதா இருக்கும்போது ஒரு வாட்டி கிச்சன்ல வெச்சு பால் ஆத்திக்கிட்டே இருக்கே அந்த டம்ளர் டக்குன்னு வந்து கைய உள்ள விட்டு இழுத்துருவாளா அப்டியே கொழந்த மேல பால் ஊத்திக்கிச்சி தண்ணி போட்டு வாஷ் பண்ணி செஞ்சி அப்றோ ஹாஸ்பிட்லுக்கு கூட்டு ஓடி திட்டுனா இதுங்க பண்ணிருதுங்க திட் திட்டு நம்ம தான வாங்க வேண்டியதா இருக்கு
காய ஏதாது அதிகமா பட்டுருச்சா
இல்ல இல்ல அது வறியு நா உடனே ஐஸ் வாட்டர் ஊத்தி கையில ஊத்திட்ட அதுக்கப்ற ஐஸ் கியூப் எடுத்து ஒத்தனோ வச்சுட்ட அவுங்க அப்பா வந்து செம்ம திட்டு
ஓ அதுதா கையில அப்டியே மார்க்கு மாரி அப்டியே இருக்கே அதுதானா
ஆமா ஆமா அதுதா அதுதா எங்க கேக்காது சு
அது இல்ல என்ன அது என்னன்னு சொல்லி கேக்லான்னு நெறைய வாட்டி யோசனை பண்ணியிருக்க அப்றோ சார் அப்டியே பேசுவாக்ள அப்டியே மறந்துடுறனா இப்போ நீங்க சொன்னது பின்னாடிதா எனக்கே தோனுது ஓ இதுவாதா இருக்குமோ அந்த மா ச்சோ அப்டின்ற மாரி இப்பதா தோணுது
ப்பாக்கு இவளுக்கு மூணு பேருக்கு லைனா டம்ளர் வச்சுட்டு பால் ஊத்தி ஆத் த்திட்டே இருந்தன் ஒரு ரெண்டு டம்ளர் ஆத்திட்டே இருக்கும்போது மூணாவது டம்ளர்ல இவளுக்கு பால் ஊ ஊத்தி வச்சிருந்தே பாரு அவுங்க ரெண்டு பேருக்கு சக்கர தி இவளுக்கு அதுனால இவளுக்கு தனியா வச்சிருந்தே எடுத்து என்ன இருக்கு அதுக்குள்ள அப்டின்னு சொல்ட்டு எடுத்தா பாருங்க அப்டியே மேல ஒத்திகிச்சு எத்தன இத்தனைக்கு எல் கே ஜியோ யுகேஜியோதா படித்துன்னு இருக்கா மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அ மர்நாள் என்னா பண்றது அன் நெதில் தூக்கினோடு போற வழி எல்லா திட்டு வாங்கினே போன நைட்ல அவுங்க வர டாக்டர் சொல்ட்டாங்க கொப்பளம் வராம பாத்துக்கோங்க ஒரு ஆயில் மண்டு குடுத்து தடவிட்டே இருங்கன்னு அத தடவி தடவி நைட்டெல்லா எங்க தூங்கற நானு தூக்கமே வர்ல
இப்ப பரவாயில்லையா இப்ப கொறஞ்சிருக்குங்ளா
ஆ இப்ப பரவால்ல அது போயிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்போ இப்போ ஓகே அதுனாலயே இப்ப சூடுன்னா அந்த அம்மா பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட் அய்யய்யோ நா வர்லப்பா நா வர்லப்பான்ற மாரி தே அந்தம்மா அலருவாங்க உங்கள வச்சுட்டு சமைக்கிறதும் பெரிய கஷ்டோ
அ பாத்துக்கோங்க இல்லன்னா பசங்க வாலு அதிகொம் இல்லையா அப்றொ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டே நானு இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்லான்னு தா நெனைச்சே சரி நீங்க போன வாரோ நம்ப கோயிலுக்கு போயும் போ து ஒரு சேரீ கட்டிருந்தீங்க இல்லையா ஆரஞ்ச் கலர்ல நா கூட அந்த மாரி சேரீ எனக்கு வேணுன் சொல்லி கேட்ருந்தே
ஆமா ஆமா அட்அந்த ரஸ்ட் ஆரஞ்ச்ல
ஆமாப்பா இப்போ சரி வீட்ல ஒரு சாரீ வாங்கணு அப்டின்ற அ பிளான் பண்ணிருக்கே எனக்கு நீங்க எங்க வாங்கனீங்கன்னு சொல்லித் தெரியில நாளைக்கு வேணா ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரலாங்களா நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க
ஆ சேரி போலாம்ப்பா நாளைக்கு ஃப்ரீதா காலையில எப்டியு சமையல் முடிச்சுடுவோ ஏன்னா வெயிலா இருக்குறனாலே காலையிலயே பண்ணிர்றது நாளைக்கு சமையல முடிச்சுட் ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வருவோ இல்லன்னா ஈவினிங் கூட போலா கொஞ்சொ வெயில் தாழப் போறா மாதிரி போயிடலா நம்ப பேசாம
சரி நாளைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலப் போலா சரியா எனக்கு அதே கலர்ல சேம் அதே மாரி கிளாத் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அது இல்லன்னா அவுங்க நம்பர் இருந்தா கூட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க
ஆ சொல்லிர்றே நா சொல்லிர்றே சேரி போலா நா கேட்டுர்றே நானு ஆ
இல்ல அந்த சாரிய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏன்னா ந நம்ம போய் காட்டுறதுக்குள்ளாரயே அவுங்க டக்குனு எடுத்துக் குடுத்துருவாங்க இல்லன்னா அந்த சேரீ நல்லா இருக்கு இந்த சேரீ நல்லா இருக்கு இது பாருங்க அது பாருங்கன்னு சொல்லிட்டு கடையவே எடுத்து முன்னாடி போட்டு வுட்ருவாங்க நம்ம கொழம்பிடுவோ எது எடுக்கலா இத விட இது நல்லா இருக்கேன்ற மாரி நமக்கு மைண்டு சேஞ்ச் ஆயிடு இல்லையா
சேரி சேரி நா முன்னாடியே சொல்லிடுறே ஃப்ரெண்டு கட தா போ பொட்டிக் மாதிரி அவுங்க வச்சிருக்காங்க நம்ம கலர் காம்பினேஷன் சொன்னாக் கூட அவுங்க அதுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி குடுப்பாங்க நம்மளுக்கு நம்ப உங்களுக்கு அதேதானே வேணும் நான் ஃபோட்டோ அன்ப்ச்சு விட்றே நானுமே அவுங்க அந்த ஸ்டேட்டஸ்ல்லா போடுவாங்கல்ல அத பாத்துதா அத எடுத்தே நான் அதுல
நல்லா இருந்துச்சுப்பா ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா கட்றதுக்கும் அப்பிடியே சாஃப்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு பாக்கவு ஷைனிங்கா நல்லா இருந்துச் ச்சு அதுக்கும் அந்த க சாரி கலருக்கும் அந்த பார்டருடைய கலருக்கும் அப்டியே ரொம்ப அழ பாக்கிறதுதுக்குள்ள அப்டி ரொம்ப லுக்கா தெரியுது சாரீ
ஓகே ஒகேப்பா அது நா அப்ப நா சொல்லிறே நா இன்னைக்கே சொல்லிறே அவங்ககிட்ட இருக்குதுனா நாளைக்கு போவோ இல்லைன்னா அவங்கள வர வச்சு தர சொல்லா நம்ப நம்ப சரியா
அவக்கு அதே மாரி சேரீ வேணுமா ரெண்டு சேரீ சொல்லிடுங்க
ஆ சேரி நா சொல்லிறே அப்போ ரெண்டு பேர் ரெண்டுன்னா கொஞ் சீக்கிரமா வரவழச்சு தருவாங்க இல்லன்னா எடுத்தாவது வப்பாங்க ஒன்னு இருந்தாக் கூட நம்ம ஃபஸ்ட்டு போய் வாங்கிப்போ செரியா அதுக்கப்புற இன்னோன்னு வரவழச்சி தரேன்னாங்கன்னா அது அக்காக்கு குடுத்துரு
இல்ல அத தொவச்சு பாத்தீங்களா இல்ல அப்பிடியே வச்சிருக்கீங்களா
புரியலம்மா
அந்த அந்த பொடவைய தண்ணில போட்ருக்கீங்களா
அது கொஞ்சொம் க ஆ இல்லல்ல அது வந்து ஷாம்பூ வாஷ் தான் பண்ண சொன்னாங்க ஷாம்பூ தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு கையில எல்லா உக்காந்து ஏன்னா கசக்குற மாதிரி எல்லா இல்ல என்ன ஃபஸ்ட்டு வாஷ் வந்து ஷாம்பு வாஷ் பண்ண சொன்னாங்க நல்லா தண்ணியில போட்டு அலசிட்டு அப்டியே நெழல்ல காய வச்சு எடுத்து வச்சிட சொல்லிட்டாங்க நம்ம ரொம்ப அழுக்கு பண்ணாதான ஒக்காந்து தேய் தேய்னு தேய்கணு சும்மா மேல் சாயோ மட்டு லைட் தா அந்த ஆரஞ்சு போச்சு லைட்டா தா போச்சு ரொம்பல்லா போல ஒன்னு டிஃப்ரெண்ட்லா ஒன்னு பெருசா தெரில அந்த சாரீல அந்த சாயம் போனா மாதிரில்லா
ஆ குவாலிட்டி நல்லா இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு வாட்டி சும்மா லைட்டா கலர் போவோ அதுக்கப்பறோ சாயோல்லா போகாது அதுக்கப்றோங்க நார்மலா தா இருக்கோ அதுக்காக தா கேட்டோ கலரு போச்சா இல்லா அப்புடியே இதுக்குதானு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலர்ல ஒரு புடவ இருந்துச்சுங்க அதுக்கு பச்ச கலர் பாடர் இருந்துச்சு சேரி நா என்ன பண்ணே கொஞ்ச நேர்ல ஊ கர பட்டுருச்சு நறையா கர பட்டதுனால சேரி ஊரட்டுமேனு சொல்லிட் டு நா அத அ சோப்பு தூள் போட்டு ஊற வைத் சிட்டேன் அது என்ன ஆச்சு அந்த பார்டர்ல இருந்த அந்த பச்சக்கலர் ஃபுல்லா சேரீக்கு ஒட்டிக்கீச்சு இப்ப கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ அந்த பார்டர்ல இருந்த அந்த பச்ச கலர் ஃபுல்லாவே சேரீக்கி ஒட்டிக்கிச்சு
அச்சச்சோ
வேஸ்ட் ஆயிடுது இந்த அவுங்கள போய் கேட்டா இது என்னுடைய மிஸ்டேக் இல்லீங்க அந்த மாரி சொன்னாங்களா சேரி அவுங்கள இனி வேற என்ன கேக்குறதுனு சொல்லிட்டு அப்டியே சைலண்ட் ஆயிட்டோ
சேரி சேரி அப்போ நம்ப இது நாளைக்கி நா இன்னிக்கே மெசேஜ் போட்டு அவுங்கட்ட கேட்டு வச்சுறே நம்ம நாளைக்கு போறது பத்தி நமக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க போ தோல்ல போட்டத எடுத்து ஸ்டேட்டஸ் போடு போது எல்லாருமே கேட்டாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக் எங்க எடுத்தீங்க அப்டினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நீ எத்தன சேரி வேணு மட்டு கவுண்ட வச்சுக்கோ இப்போ ஒன்னு ரெண்டு இருந்தா போய் எடுத்துட்டு வந்துருவோ மத்தபடி யாராது கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு மேல அவுங்களுக்கு ஆர்டர் சொல்லிக்கலா சரியா ஆ பசங்கள யாரு கூப்புட்டு வராத நீ மட் இப்டியே நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது எல்லாரயு வீட்டுல இர் நீ நாளைக்கி ஞாத்திக்கெழம தான அண்ணன் கிட்ட விட் விட்டுட்டு நீ மட்டு கிளம்பி வாங்க செரியா ஆனா அப்பதா நம்ம ஃப்ரீயா போயிட் இப்டியே ஷாப்பிங் பண்ண முடியு எங்க குட்டிங்கள கையில வச்சுனு போனோ முடிஞ்ச் ச்சி கத நம்ம கத அப்பதா ஒன்னு பாத்ரூம் வருதுன்னு சொல்லு
ஆமா ஒரு புடவ கூட ஒழுங்கா பாக்க விட மாட்டாங்க ம் செரிப்பா நாளைக்கு சாய்ங்காலோ ஒரு அஞ்சு மணிக்கா போலா செரியா
ஆ வெயில் தாழவே போலா இங்க பக்கத்துல தா இருக்கு நாம்ப ஒரு இப்ப எப்டி சொல்றது ஒரு கால் அவர்ல போயிடலா நா வந்து உன்ன பிக் பண்ணின்னு நாம் போலா போய் போயிட்டு வந்துருலா நம்ம செரியா ஆ சேரி சேரி நா போய்ட்டு இது டீ போட்டு அவனை கூட்டு போயிட்டு இதோ பொண்ணு வெளிய போனுன்னா அவள கூட்டு போயிட்டு கூட்டு வந்துறே வச்சுட்டுமா
ஆ செரி செரி இருந்தாலு